அக்கா
எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கே தம்பி நீங்க எப்டிருக்கீங்க
நல்லா இருக்கறக்கா
ஆஹ் என்ன பண்ணிட்ருக்கீங்க
சாப்ட்டோ
அ என்ன ஸ்பெஷல்
ஸ்பெஷல் பாசிப்பயரு சாப்பாடு நீங் சாப்ட்டீங்ளா
இல்ல தம்பி இனிமேத்தா
சேரிக்கா அங்கென்ன ஸ்பெஷலு உம் பிளான் பண்ணிட்ருக்கறக்கா பிளேன் பண்ணிட்ருக்கே அ நல்லா சில் குள இங்க அடிக்கற வெயிலுக்கு நல்லா சில் கிளைமேட்டு அங் நா இந்த மாரி போனா நல்லாருக்கூ அ ‌எதா ஹில்ஸ் டேஷன் ஏரியாக்குப் போலா அப்டின்னு
அ அ‌ இப் ப்பெல்லாம் ஊட்டி கொடைக்கானல் அந்த மாரி போனா ஃபிளவர்ஸ் ஷோ அந்த மாரிலா இருக்குல நல்லா இருக்கும்
ஆஹ் ஆமாக்கா ப்ளவர் ஷோ இப்ப நல்லா சில்லான கிளைமேட்டுன்னா இங்க கொடைக்கானல் போயிருக்கிறோ
ஆஹ் ஆஹ்
அங்க நைட்டு தூங்கவு முடியல நம்மளுக்கு பெட்ஷீட் போத்துனாலு குளுருது
ஆஹ்
ஆஹ் ஒரு மாரி இந்த கையெல்லா இழுத்து ஆஹ் ஆமா கையெல்லா இழுத் த்து புடிக்கிற மாரி ரூம் புல்லா கூ கூலிங் ஆயிடுச்சு
ஆஹ் ஆஹ்
ழுத்து புடிக்கிற மாரி அந்த மாரி ஆயிடுச்சு அப்பறோ நெருப்பு பத் வச்சிருந்தமா ஆஹ் நெருப் பத்த வச்சிட்டு அப்டியே ஜாலிய உ உக்காண்டிருந்தோ
ஆஹ் ஊட்டி அந்த சைடு எல்லா அப்டித்தா இருக் கு எ ஆ எனி டைம் சொ ட்டர் போட்டுட்டு தா இருப்பாங்க
உம் உம் அங்கெல்லா எப் ப்டி குளர்ல இருக்கிறாங்கன்னே தெர்ல இன்னு ஆஹ் ஆமாக்கா காலையில எப்படியு மீடியமாதா இருக்கு கிளைமேட்டு
எப்டி அங்க போய் குளூர்லா தாங்கனிங்க
அங்க போயிட்டு கா காலையில போற வரைக்கி நல்லா கொஞ்சம் டிம்மாதா இருந்துச்சு கிளைமேட்டு
ஆஹ் ஆஹ்
இட்டு அப்பறோ ஜாலியா அப்புறோ நாங்க இங்கிருந்து காலைல கிளம்பனோ ஒரு ஈவினிங் ஒரு டூ டூ ஓ கிளாக் அந்த மாரி அங்க ப்ப ரீச் ஆயிட்டோ ரீச் ஆயிட்டு அப்பறோ ஃபால் சே அ ஒரு ஒரு மாரி ஆறு அங்க இருந்துச்சு அதெல்லா அப்டியே போய் பாத்துட் டே அப்டியே கார்ல தா போனோம் அப்டியே கார்ல போயிட்டு சுத்தி பாத்துட்டு வந்தோ
ஓ செர் செர் செரி ஆ வேற அங்க எந்த எட எந்த எடலா அப்டி இருக்கும் ஆ
ஸ் போய் பாத்தோ நல்லாதா இருந்துச்சு ஆனா என்ன குளிக்க அளவுடுல்ல அப்டின்ட்டாங்க
ஆ
னால என்னம் பண்றதுன் தெரியாம சரி அப்பறோ அ தங்கறதுக்கு ரூம் எடுக்குணும்ல அதனால ரூம் பாக்க போயிருந்தோ ஆ ரூம்க் முன்னாடியே வெளாட்ற ப்ளேசு அந்த மாரி இருந்துச்சு அப்பற கொஞ்ச நேர போயி வெளாண்டுட்டு அப்படியே ருந்தோ இருந்துட்டு அப் புற நைட்டு சாப்புட டைம் ஆயிருச்சு அப்பறோ நைட்டு சாப்புட்டு தூங்லாண்ட்டுதா போனோ அதுக்குள்ள ஒரு மாரி க் கிளைமேட் ரொம்ப கூலிங் ஆன மாரி ஆயிடுச்சு கூலிங் ஆனதுக்கப்பற என்ன பண்றது அப்படினு தெரில செரி அவ்ங்கள்ட்ட கேட்டு பிளாங்கெட்ட தா இருக்குமா அப்டின்னு அப்றோ அவ்ங்க தந்தாங்க அப்பற அதப் ப அதப் போத்தியு அவளோ குளிரு அவ்ளோ பனி
ஆஹ் ஆஹ் ஃப்ரெண்ட்ஸ் கூடயா போனீங்க
ஆஹ் ஆமாக்கா நாங்க வெளிய கேம்ப்ஃபயரு போட்ருந்தோ இருந்தாலு அதையு தாண்டி கொ கேம்ஃபயர விட்டு இந்த சைடு வந்தம்னா நம்மளுக்கு குளுரு ஆரம்மிச்சிருது
ஆமா ஆமா ஆஹ் ஆஹ்
ஆனா இப்ப நாங்க போம்போது ஆஹ் ஆஹ் ஆஹ்
பூட்டி ஆஹ்வ் குன்னூரு அந்த மாரி எடத்துக் போனோ அங்க பார்க்கு ஆஹ் இந்த சிம்ஸ் பார்க்கு ஊட்டி கார்டன் அந்த மாரிலா போனோ அங்கைலா ஓரளவு நல்லாதா இருந்துச் சண லைட்டா மழ சாரல் லைட் ட்டாருந்துச்சு குளிரு கொஞ்ச இருந்துச்சு ஈவி்னிங் டைமே கொஞ்ச குளுரா தா இருக்கு ஆஹ் அங்கெல்லா நல்லா இருக்கு காடனு ஆஹ்
காடன் நாங்க போயிருக்கோ ஒரு தாட்டி போயிருக்கறோ எதோ அ ஃபேம்லி ஃபங்க்ஷன் அந்த மாரி போனோ
ஆஹ் ஆஹ்
அங்க போயிட்டு அவுங்க என்ன அங்க போய் அங்கயு மேரேஜா மேரேஜ்ல குளிர்லதா மேரேஜ் பண்ணாங்க
ஆஹ் ஆஹ்
அங்க போயிட்டு அப்புறம் வர்ர வழியில கார்டனு அதுக்கெல்லா போயிட்டு வந்தோ
ஓ சேர் சேரி ஆஹ் நாங்களு ஃபேமிலி டூருக்குதா போயிருந்தப்ப போனோ ஆஹ் அதுக்கு முன்னாடி இப்ப ஆஹ்
கார்டன்ல இது நா பிளேஸ் எல்லா புல்லு அந்த மாரியெல்லா செடி
அஹ் ஃபிளவர்ஸ் எல்லா செமயா இருக்கு உம் இந்த சம்மர் ல்லலா போனனா ஃபிளவர பார்த்தாலே டுப்ப விஜய் நம்ம வேண்டானு இதெல்லா வேண்டாங்கற ஃப்ளவர்ஸ் ல அவங்க அழகழகா வெச்சிருப்
ஆஹ் இந்த ஃப்ளவர் ஷோ பாத்தது இல்ல நாங்க ஆனா அந்த கார்டனுக்கு போயிருக்கோ கார்டன்ல போயிட்டு உக்காந்து அப்டியே சுமா ஜா ஜாலியா உக்காந்து பேசிட்டு போட்டோஸ்ல்லா எடுத்துட்டு வந்தோ
ஆஹ் நாங்களு அப்படிதா
திரும்பி வரும்போது மழ வந்துருச்சுக்கா நாங்க கீழ இறங்கற வரைக் கே மழ கிளைமேட் அந்த மாதிரிதா இருந்துச்சு நா ஜஸ்ட் அப்டியே கீழே இறங்கும்போது
உம்
பொண்ணா இதாதா இருந்துச்சு
சேர் சேர் நாங்களு அப்படிதா போனம் அப்புறம் மேரேஜுக்கு முன்னாடி ரெண்டு தடவ போயிருக்க அந்த மாரில்லா செமயா இருக்கும்ச்சு அப் போ
ஆ
ஆ அப்பல்லா நல்லா இருந்துச்சு இப்போ கொஞ்ச நாளா போகவே இல்ல ரொம்ப நாள் ஆச்சு போகல ஆ அ
நாங்க அந்த மாரி கார்டனு எதா டேம் போனனுதா நம்மளுக்கு இப்ப ஆச
அ ஆ
ஆ டேமு அந்த மாரி போயிட்டு சுத்தி பாக்கணு அப்டின்னு ஏன்னா டேம்ன்னா ரொம்ப நாள் போனது கிடையா
அதா அதா இந்த வெயிலுக்கு அதா அதா ம் அந்த மாரி எடத்துக் போனாதா நல்லா இருக் குந்த மா வெயில் டைம் ல உம் தண்ணியிலன் நல்லா ஆட்டம் போட்றக்கு ரொம்ப நேர தண்ணில இருந்து வர்றக்கே நமக்கு மன த்ருக்காது
ஆமா ஆமா ஆனா அத விட்டு கொஞ்சோ ஹீட்டான பிளஸ்க்க அந்தமாரி வன்ட்டோம்னா திரும்பி வேரு கார ஆர
ஆமா ஆமா அதனால ரொம்ப நேரோ தண்ணிக்குள்ள இருக்கணும்ன்னை ப்போ தோணு இந்த வெயிலுக்கு ஆ அதனால எப்பமே நமக்கு இன் இந்த டைம்லனா இங்போது நமக்கு எங்க ஆ ஃபால்ஸ் இருக்கு அந்த மாரி எடத்துக்கு போறக்குதா நம்க்கு இதா இருக்கு இஷ்டமா இருக்கு
உம் ஆமாக்கா இப்ப அந்த ஹீட்டுக்கு டேமு நாங்க வால்ப்பாற போய்ர்க்கும்க்கா
அப்டியா
ஆ வால்ப்
ச நெறய ஃபால்ஸ் எல்லா இருக்குல்ல ஆ ம் அ ஆ ஓ அத்ரபல்லி ஃபால்ஸ் எல்லா இருக்குலா அங்க
ஆ ஆ போயிருக்கோறக்கா அங்கேயு ஃபேமிலியா போயிருக்கோ
ஆ ஆ
போய்ட் டு குளிச்சிட்டு
போற வழியில ஆலழியரல்லா இருக்கல அங்க கூட மங்கி ஃபால்ஸ் ஆ ஆ மங்கி ஃபால்ஸ்
ஆ நெறையா அனிமல்ஸ் இருந்துச்சு போம்போது யா ன
ஓ ஆஹ் ஆமாமா சொல்லிருக்காங்க நெறைய இருக்கு அந்த எட த்துல ஆஹ்
அப்பறோ டேஞ்ஜரான பிளேஸ்ன் சொல்லிருக்கறாங்க பாத்து தா போனு அப்டின்னாங்க
ஆமாமா ஆஹ்
அதுல பாத்து ம்
ஆ அன் டைம்லல்லா சிறுத்த அந்த மாரில்லா இருக்குன் சொன்னிருக்
அ ஆமா ஆனா நைட் நேரத்துல ட்ராவல் பண்றதே டேஞ்சரு அப்படின்னு சொன்னாங்க எதுவும் எதுவு முன்னாடி வந்து நின்னா கூட தெரியாது அப்படின்ருக்காங்க உம்
ஹ அன் டைம்ல போறதெல்லா அந்த பக்க கொஞ்ச டேஞ்ஜர்
ஆமாமா நாங்க போம்போதும் பாத்தோ வரும்போதும் சு பாத்தோ
அது ஹில்ஸ் ஏரியாங்கறனால உங்குளுக்கு கொஞ்ச அன் டைம்ல எல்லா கொஞ்ச பயமா
உம் ஆமாக்கா ஆமாக்கா ரொம்ப பயமா இருக் வரதுக் பாத்துதா வரணு
அந்த து அங்கெயல்லா எப்புடி து பஸ்செல்லா ஆ ஓ இதுக்கு கெடைக்குமா கரெக்ட் டைமுக்கு
கரெக்டான டைம்ன்னா ஒரு அர மண் நேரத்துக்கு அர மண் நேரத்துக்கு அந்த மாரி பஸ்ஸிருந்
ஹ சேரி சேரி சேர் ஏன்னா டூரிஸ்ட் இருக்க எட த்துல பஸ் வசதி எல்லா இருக்கான் ஆஹ்
பஸ்சு வசதி இருக்கா ஒரு அர மண் நேரத்துக்கு அர மண் நேரத்துக்கு இருக்கு. வேற நாங்க ஊட்டி கொடை கானலு அப்பறோ வால்ப்பாற அந்த மாரிதா போயிருக்கோ.
ம் ம்
எக்ஸ்பிளோர் பண்றது நல்லா இருக்குங்க்கா அங்க போய்ட்டு இந்த மாரி அந்த தோட்டத்துக் குள்ள போயி பாக்கறது
ஆஹ் ஆஹ் அங்கைல்லா நல்ல இதா இரு
ஆஹ் அனிமல்ஸ் எது வந்துச்சுன்னா கொஞ்சோ அப்டியே பாத்து கொஞ்சோ திரில்லா இருக்கு அங்க போம்போது ஆ ஃபோட்டோஸ்லா எடுக்கறதுக்கு நாங்களு அந்த மாரி போயிருக்கோ அது மாரி பண்ணிருக்கோனு நீங்களு போய் பாருங்க அந்த மாரி இருக்கு அப்டின் சொல்லிருக்கோ
ஃபோட்டோஸ் எல்லா அலவ்டா அங்க
ஆ ஃபோட்டோஸ்லா எடுத்துக்லாக்க ஒன்னு ப்ரச்சன இல்ல அது வந் து மே மேல ஒரு டாப் இது இருக்குது அங்கதா இன்னு போனது இல்ல ஆ நெக்ஸ்ட்டு அங்கதா ப்ளான்னு ஏதோ டாப்புன் சொன்னாங்க எங்க டாப்புன் தெர்ல அங்க நல்லா காத் து அந்த மாரி காத்தே நம்மள தள்ளிரும்மா அப்டின் சொன்னாங்க அ எதோ எஸ்ஸு எதோ ஆ இல்ல எதோ தெலென்னா தோ எதோ சொன்னாங்க
ஆ
அங்க சொன்னாங்க அ அந்த அங் ங்க தா போகணு
ஆ செர் செரி செரி நீங்க போய் பாத்துட்டு வந்துட்டு சொல்லுங்க நாங்களு அந்த ஏரியாக்கு போறோ அ அ
நீங்க எங்க போயிட்டு வந்துருக்கு ஏ
இப்போ நாங்க இப்ப சம்மருக்கு வேற எங்கேயும் போகல இப்போ வர்க்கு கொஞ்சோ பிஸினால போக முடில வேற எங்கியு
செரி செரிக்கா
அதனால வேற எங்கயு நாங்க போகுல னான்னு பிளான் இருக்கு போகணுன்னு ஆ செரி பாப் போ நெக்ஸ்ட் வீக்ல போய் போய்ட்டு வர்லா அப்டிங்ற ப்ளான்ல சென்னைக் குவான்ட்ருக்கோ அ அதனால அங்கன்னா கொ கொஞ்சோ பீச் இருக்குவாங் வெயில்
ஆ ஈவினிங் டைம் போனா நல்லாருக்கு சன்செட்டு அந்த மாரி போனா பாக்கலா சன்செட்டு அதெல்லா பாக்கலா
ஆ அங்க போனா பீச்செல்லா விட்டுட்டு கடல்ல இருந்து வெளியவ ஆ அந்த மாரி டைம்லதா அதுதா ஆ
சன்செட் பாக்குறதா இருந்தா மார்னிங் போயரலா
செமையாருக்
ஆ ஆ ஆமாக்கா
இருக்குல்ல பீச்சுல ஈவ்னிங் டைம் ம் அதனா நல் நல்லாருக்கு ஆனா அங்க எல்லா வ மொத்தமா ஃபேமிலே போய்ட் ட்டு நல்லா என்ஜாய்
அ அ ஓகேக்கா
டேம் போக முடிலாச்சு ப்ளான் இருக்கு செரி போகலா பாத்துட்டு அப்டின்ட்டுதா இப்போ ஒர்க்கு கொஞ்சோ ப்ரெஷர் இருக்குா அதனால தா
செரி செரிக்கா செரி நாங்க போய்ட்டு வந்து சொல்றோ நீங்ளு போய்ட்டு வாங்க
ஆ செரிங்க தம்பி சேரி தம்பி ஆ ஆ செரி தம்பி ஆ ஓகே ஆ செரி ஆ